ஹலோ
ஆ சொல்லுமா
ஆ சொல்லுங்கம்மா
அதா மா ஃபேஸ்புக்ல போடுறாங்க நல்ல அ ஷாட்ஸ் லதா வரு எல்லாமே அத பாத்து ஒரு ரெண்டு மூணு சமையல் பண்ண ரொம்ப அருமையா வந்துது வெண்டக்கா பொரியலு அ அந்த மாரி எல்லா ம்
ஓ எப்படிங்மா செஞ்சாங்க
வெண்டக்கா பொரியல் வந்து முதலியே இந்த வெங்காயே பூண்டு எல்லாமே வ நறுக்கி வச்சக்கிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு வே வே ங்காயம் ஆ பூண்டு எல்லாமே கொஞ்ச வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்பயுமே வெண்டைக்கா வந்து ரவுண்ட் ரவுண்டா தா கட் பண்ணுவோ அவுங்க அப்புடி கிடையாது ஆ நீட் நீட்டா கட் பண்ணாங்கம்மா ஒரு வெண்டக்காவ பாதியா கட் பண்ணிட்டு அத வந்து நீட் நீட்டா நாலு பீஸா பண்ணாங்க அப்படி பண்ணிட்டு அதையே அந்த வெங்காயத்தோட அத போட்டு அப்படியே கெலாரி விட்டுட்டே இருந்தாங்க ஆ கெலாரி விட்டுட் டு நா வந்து என்ன பண்ணே அவுங்க வந்து மொளகாத்தூளு இந்த மாரி எல்லா போட சொன்னாங்க நா வந்து என்ன பண்ணே அது நல்லா வெந்து அந்த அ என்ன சொல்றது அ அ தெலுங்குலதா வருது எனக்கு தமிழ்ல அது கொஞ்ச வதங்குனதுக்கப்பறமா அந்த பிசு பிசுப்பு எல்லா போயிடுல வெண்டக்கால அது போனதுக்கப் பறமா வந்து நம்ப தனியா வேர்க்கடல அ கொஞ்சோண்டு அ காஞ்ச மொளகா பூண்டு இது எல்லாமே ஆ வேர்க்கடல வந்து கொஞ்ச வறுத் துட்டு இது எல்லாமே பொடி பண்ணி வெச்சுக்ணு மிக்ஸில
செரிங்மா
அததா இது வெண்டக்கா வெந்ததுக்கு அப்புறமா அந்த பொ அந்த பொடிய வந்து தூவிட்டோனா ரொம்ப அருமையா இருக்குமா
ஓ இதே மாரி இந்த குக்வித் கோ அப்டியே நீட்டமா ஒரு மூணு பீஸ் மாரி போட்டு மேல அரிசி மாவு கொஞ்ச கல்ல மாவு இந்த மார்லா போட்டு எ ரெசிபி சொல்லிருந்தாங்க நல்லா இருக்கு அப்டின் சொன்ன மாரி சொல்லிருந்தாங்கம்மா
அப்புடியா என்னவோ நா தெரில ஆனா எனக்கு அன்னைக்கு எ தங்கச்சியு சம ச்சாமா நாங்க வந்து எப்பயுமே வெச்சதில்ல எ தங்கச்சி வந்து வெண்டக்கால சாம்பார் வெச்சா அ நீங்க செய்விங்ளா
ஆ செய்வோங்மா
நாங்க எங்க சைடு வெண்டைக்கால சாம்பாரே கெடையாதுமா ஒன்னு செஞ்சா கார கொழம்பு இல்லன்னா இந்த மாரி பொரியல்தா
நாங்க வெண்டக்கா முரங்க்கா கத்திரிக்கா அ அதுக்கப்பறோ கேரட் பீன்ஸு இதையு போடுவோ முரங் இந்த மாரியெல்லா அந்த மாரியு போடுவோ முட்டகோஸ் போடுவாங்க
நா இல்லம்மா நா அதெல்லா எது பண்ணதுல்ல முருங்கக்கா கத்திரிக்கா இந்த மாரி செய்வோ கேரட் போட் டா வீட்ல காரமா இல்ல ஸ்வீட்டா இருக்கு கொழம்பு அப்டின்வாங்க
உருளக்கெழங்கு ஒரு சிலர் போடுவாங்கம்மா அன்னிக்கு ஒருத்திங்க பேஷ் ஆமாங்க ஏகிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அ பொல்லங்கா போடுவோ அப்ன்னாங்க நா அதிர்ச்சியா கேட்ட பொல்லங்கா போடுவீங்களா அப்ன்னா ஆமாா எல்லாரு அது கூட்டுதா வெப்பாங்க சாம்பார்ல போட்டா நல்லாருக்கு அப்ன்னாங்க அவிங்க
கா அதா வெண்டக்கா சாம்பாரா வச்சிருந்தா நல்லா இருந்ததுமா நானு ட்ரை பண்ணி பாக்குணு வீட்ல நானு உ
அது ஃபர்ஸ்ட்டு பிசு பிசுன்னு இருக்கு அதுக்காக என்னா பண்ணுனா
ஆமா கொஞ்ச வதக்கிட்டா ஏ இல்லமா எ தங்கச்சி தனியா வதக்கி த எண்ணெய்ல போட்டு வதக்கிட்டு அதுக்கப்றமா தா போட்டாலே
அப்டி பண்றத்திக்ங்மா அ இது நம்ப நார்மலா எண்ணெய ஊத்தி கடுகு போட்டு வெங்காயம் போடுவோ இல்லைங்மா கொழம்பு சமைக்கிறதுக் கு அப்ப வந்து கூடயே அந்த வெண்டக்காவ போட்டு அந்த எண்ணெய அதுலயே நல்லா வனக் அதுலயே நல்லா கொஞ்ச நேர இது பண்ணிங்னா அதுலயே வணங்கிரு அதுக்கப்புற நீங்க அந்த பருப்பு வேக வெச்சதெல்லா எடுத்து ஊத் ஆ அந்த மாரியு பண்லா அது கொஞ்ச எக்ஸ்ட்ரா வேல அதுக்கு இதுலே போட்டு பண்ணிட்டம்னா ஒரே வேலயா பொயிருங்மா
நா அப்டிங் செஞ்சோ நானு செஞ்சி பாக்கணு ஏ வீட்ல சாப்டுவாங்ளா இல்லையான் தெரில கொஞ்சமா செஞ்சி பாக்கணு ம் எப்ப பாரு கார கொழம்பு தா வெச்சிட் இருக் க்கு வெண்டக்கால அ எனக்கு இது அதே மாரி தமிழ்நாடு இதுல ஆ அ மோர் கொழம்பு கூட ரொம்ப பிடிக்கும்மா எனக்கு
அப்பாவுக்கு பிடிக்கு எனக்கு புடிக்காது
இல்ல மோர் கொழம்பு எனக்கு ரொம்ப புடிக்கு அது தமிழ்நாடுலயே அவியலு மோர்க்கொழம்பு அவியல் எல்லா இங்க சாப்டவே மாட்டாங்கம்மா அது வந்து எல்லா காயு மிக்ஸ் பண்ணி போட்றாங்கல ம்
ஆமாங்மா ஆமா
ஆ அதுலியு இங்க சாப்ட மாட்டாங்க
ஓ இந்த நீர்பூசணி சொல்லுவாங்கலமா தெரியுங்ளா ஒங்ளுக்கு அந்த திஸ் ட்டி கழிக்கிறதுக்காக அந்த வீடு கட்ணோன ஒரு பூசணி
ஆமா ஆமா ஆ அது பொரியல் தானேமா பண்ணுவாங்க
இல்லைங்கமா அது வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வெரதோலா இருப்பாங்கல்லமா இந்த புரட்டாசி மாசோ அந்த வெரத மாசோ வருல அப்பெல்லா பாத்தீங்கன்னா அது நல்லா இதா இருக்கு அதுதா எல்லா வாங்கிட்டு போயி அந்த இதுதா கொழம்புல போடுவாங்க அந்த ஒயிட் கலர்ல தண்ணி அதிகமா இருக்கு அது சொரக்காம் அப்றோ சொரக்காவு இதுல பருப்பு கொழம்புல போடுவாங்கம்மா
ஆ என்னாமா சொரக்காவு நானு பொறியல் பண்ணே அதுவு அதுவு பேஸ்புக்ல பாத்துதா பண்ணே அதுவு அருமையா வந்தது அப்டின் சொன்னா அதுவுதா இதே மாரிதா தூள் போட்ருவே
அ ஆ அது அந்த மாரி போடத்தேவல நாங்க எப்டி பண்ணும் அ ஓ
ம் ம்
சரி நாங்க எப்படி பண்ணுவோம்னா சேரி‌ நாங்க எப்டி பண்ணுவோனா அந்த தோல்ல எடுத்து கட அந்த வெத இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு சின்னதா இருந்தா ஒன்னும் தெரியாது கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா அந்த விதை எடுத்துட்டு குட்டி குட்டியா க ட் பண்ணிருவோங்கம்மா என்ன ஊத் த்தி கடுகு போட்டு வெங்காயம் தாளிச்சு விட்டு அதுக்கப்பறோ இந்த காய நல்லா கழுவி எடுத்து அந்த வட சட்டியில போட்டு எண்ண கொஞ்சம் அதிகமா ஊத்திருந்தோம்னா சிம்மலேயே வச்சு அடுப்பு சிம்மலயே வச்சு அப்டியே வேக விட்லாங்கமா இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அந் தண்ணி் காய் வெந்துடும் அந்த தண்ணி சுண்டும் போது காயும் வெந்துடும் லாஸ்டா தேங்கா துருவி போட்டோம்னா நல்லா இருக்கும் அது வந்து ஒரு நாங்க சாப்பாட்டுக்கும் பெனஞ்சு சாப்பிடுவோம்
ஓ சரி சரிம்மா நான் ஏதாவது பண்ணனும் நான் வந்து சாப்பிட மாட்டேனா இந்த காய்கறி இதுங்க எல்லாம் எதுவுமே எல்லாருக்கும் செஞ்சு வைக்கிறதோட செரி அதனாலதான் எனக் அது வாழைத்தண்டு கூட நான் செஞ்சது கிடையாதுமா வாழைப்பூ வடை ஒரு வாட்டி யூடியூப்ல தான் பாத் து பண்ண அது நல்லா இருந்தது அப்டின்னு சொன்னாங்க வாழைத்தண்டுகள்ல்லாம் வாழைக்காய் சாப்பிடுவோம்
வாழைப்பூ ஒரு கிழங்மா வாழைப்பூவும் அந்த அந்த இடையில அந்த நரம் அப்போ அந்த உண்ணு இது மாரி இருக்கும் அதையும் எடுத்துட்டு நம் ஆ க ட்பண்ணிட்டு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும் வெங்காயம் வர மொளகா போட்டு இந்த வாழ வணக் இந்த வாழைப்பூவும் எடுத்து போட்டு நல்லா இது பண்ணிட்டு தேங்காவ மேல து இது மறுபடியும் வடை சட்டியில போட்டு இது எதுவும் பண்ண தேவையில்ல தனியே வேக வச்சு எடுத்தறோம் ல மா
ஆமா ஆமா
கொஞ்சமா மஞ்சள்த்தூள் இதையும் போட்டு நல்லா கிளறி
போவமா இரு அனுபவமா இருக்கணும்ன்றாமா வாழ தண்டு இதுங்க எல்லாமே கொஞ்சோ ஆ டிசென்ட்ரி ஆகு அப்டின்னு சொல்றாங்க எனக்கு அது தெரில அதிகமா சாப்ட்டா ஆ வாழப்பூ வடைக்கி நா எடுக் போது அவங்க சொன்னாங்க இந்த நடுல இருக்கிறது அதெல்லாம் போடாதீங்க அது போ ட்டு வந்து இல்ல ம் அப்டின்னு கொஞ்ச அனுபவம் இருக்கணும்மா அதுங்கல்லாம் செய்யணும்னா
அது ஈஸி தாங்கமா அந்த நடுவானடா இருக்கிறது இப்டி எடுத்தீங்கன்னா வந்துடும் கீழே அதே மாரி கீழே ஒரு மாரி ஒரு பிளாஸ்டிக் அதுதா அது ஒரு மாரி இருக்கும் அது எப்டி சொல்றதுன்னு தெரில ஒரு ஒரு இலை மாரி அது அப்டே ஆ அந்த மாரி இருக்கும் அதையும் எடுத்துட்டோம்னா அவ்ளோ தாங்கமா வாழ வாழ தண்டு வேகவே வைக்க தேவையில்ல. ஆ அதே மாரி எண்ண கடுகு வெங்காயம் ஆமாங்கமா வாழைத்தண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி தண்ணில போட்டுறோங்கமாங்கமா நா
ஆ சேரி சேரிம்மா
சேரிங்மா
ஆ பாக்கணும்மா எல்லாமே யூடியூப்ல தான் பாத்து பண்ணணும்.
ஓ அந்த ஆ எ ஆ அது வந்து கொஞ்ச வேக வச்சு லைட்டா வேக வச்சு அத எடுத்துட்டு வெங்காய மிளகா பச்ச முளகா இருந்தா பச்ச முளகா இல்லன்னா வர முளகா இருந்தா வர மொளகா தாளிச்சு இந்த வேக வச்சதுல கொட்டிட்டு கொஞ்சமா உப்பு உப்பு தயிரு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்ட்டோம்னா நல்லா இருக்குங்கமா ஸ்நாக்ஸ் மாரி
ஓ செஞ்சு பாக்குறேமா இங்க கிடைக்காது நா அதே வேலைய தேடி போகணு ஹ தமிழ்நாடுல தா வாழச்செடியோ இது மாரி எல்லா அதிகமா இருக்கு இல்லமா மார்க்கெட்ல கூட இங்க நீ அதிசய வாழைப்பூ கிடைக்கிறதே அதிசய்ய தெரியுமா இங்கெல்லா ம் அதெல்லா யாருக்காவது சொல்லி வச்சு இதுக்கணும்னா அதுக்கு தா கொஞ்ச இட இருக்கு இந்த வாட்டி மழை காலத்துல வாழை மர எல்லாமே வச்சு விட்டுலா அந்த இடத்துல அப்டின்னு நெனைச்சிட்டு
அத வாழமர ஒண்ணு வச்சாலே அப்டி தொடர்ந்து நெறைய வர ஆரம்பிச்சிரு
ஆ ஹா அதுக்கு அதுக்கண்டிதமா நானு வாழ மர வைக்கலான்னு பாத்து வாழமர வைக்கலான்னு பாத்துட்டு இருக்க நானு அது வச்சு விட்டுட்டா ஒரு ஆறு மாச மா ஆறு மாச கழிச்சுடு கழிஞ்சிருச்சுன்னா தானா எல்லாமே பெருசாயிடு
ஆமாங்கமா
ம் எய தங்கச்சியும் சொன்னா அவ யூ எஸ் ல இருக்கா அவளே அங்க வாழை மர வச்சிருக்கா வெண்டக்கா செடி வச்சிருக்க அக்கா நல்லா காய்க்கது வெண்டைக்கா செடில வெண்டக்கால்லா அப்டின்றா
ம்
ம் எல்லாமே போட்டு பாக்கணும்மா நானு
கத்திரிக்கா மிளகா கொத்தமல்லி பெதினா அந்த மாரி போட்டு பாருங்க ஈஸியா வளர்ற தா ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்கமா
ஆமா ஆமா இருக்குமா ஒன்ற குண்ட இருக்கு இட அது ஃபுல்லா செடி நீங்களே வச்சு விட்டுலா அப்டின்னு பாத்துட்டு இருக்கு காம்பௌண்ட் இருக்கு கேட் இருக்கு இருக்கு நம்மள போய் பூ பறிச்சு எல்லாமே இப்பதா எல்லா ரெடி பண்ணிருக்கோ
ஓ
அதுக்காண்டி இது எல்லாமே வச்சு விட்டுட்டோம்னு வெய் நம்ம தேவைக்கு நம்ம போய் பரிச்சுட்டு வந்துக்கலா
நீங்க நடுவாண்ட வந்து காய்கறி இந்த மாதிரி பழ வச்சிருங்க வாழ மரத்து எல்லா தண்ணி இருக்கிற சைடு ஓரமா வச்சிருங்கம்மா இந்த காய்கறி நடுவாண்ட வச்சிருங்க இந்த இத சுத்தி இப்டி பூச்செடி இந்த மாதிரி வேற அதாவது இந்த மாதிரி வச்சிருங்க நல்லா இருக்கு
அதா அதா அத அதுதா செய்யணும்மா எல்லா ஒரு நாள் போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு வரணு நான் கேட்டிருக்க வேற ஒருத்தங்கள செடி எல்லா செடியுமே மல்லிக செடி செம்பருத்தி எல்லாமே கேட்டுருக்க கொஞ்ச கொடுங்க அது கொஞ்ச எங்க வீட்டு்ல இருந்து தள்ளி இருக்குது தண்ணிக்கு ஃபாஸ்ட் அதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணிருன்னு கொஞ்ச நாளாவது அது பொழைக்கிற வரையமாவது நம்ம தண்ணி ஊற்ற த்துனுல
ஆமா அது மழ காத்துல வச்சாதங்கமா கரெக்ட்
ஆமா அதனாலதா அதுக்கெல்லா த பாத்துட்டு இருக்கங்க எங்க இந்த மழ வரவே மாட்தாமா
அதாங்கமா ஏதோ அதா நவம்பர் அக்டோபர் அந்த மாதிரி ஆ இருங்கறாங்க
ஆ ஆ இந்த வாட்டி ஃபுல்லா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு ச அப்டின்றாங்க இன்னுமே கொளுத்துட்டு இருக்க வெயிலு அப்டின்றாங்க எல்லாருமே ம் ம் பாக்கணும்மா என்ன பண்ணணு அப்டின்ட்டு ம்
பண்ணுங்கம்மா
அதா அதா இங்க கொஞ்சொ சில்லுன்தா இருக்கு நம்ம க்ளைமெட்டு இப்போ அங்கன்னா ரொம்ப வெப்போ இங்க பரவால்ல அ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊத்துனாலுமே இங்க சரியா போகு
ஓ சேரி சேரிங்கமா
அதுனால பாத்துக்கிட்ருக்க ஆ வச்சு வில்லா அப்டின் சொல்லிட்டு ம்
சூப்பர்
சேரிம்மா ம்
சேங்
இருக்கவா
என்னங்மா ஆ சேரிங்மா
ஆமா ஆமா
என்னங்மா